ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கே நீங்
ஆ இங்க நல்லா இருக்கோ தோழி
ம் என்ன பண்றீங்க
மேல டெரஸ்ல இருக்கே காத்து நல்லா இருக்கு அத வாங்கிட்டு இருக்கேங்க
ஓகே ம் சாப்ட்டீங்ளா
சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே
என்ன சாப்ட்டீங்க
பரோட்டா இடியாப்பம்
பரோட்டா இடி இடியாப்பம் இடியாப் இதுக்கு நம்ம வந்து சிக்கன் கொழம்ப வச்சு சாப்ட்டா நல்லா இருக்கு மே நீங்க எத டேஸ்ட் பண்ணி பாத்திங்க
சிக்கன் கொழம்பு தா
சிக்கன் கொழம்புதானே அதுல பீஸ்லா வச்சு நம்ம சாப்ட்டுருந்தா நல்லா இருக்குங்க ரொம்ப
விட்டு விட்டு கேக்
அதுல பீஸ்ல்லா அந்த சிக்கன் இந்த இடியாப்பத்துல நம்ம பீஸ் வச்சு சிக்கன் கொழம்பு நெறைய ஊத்தி சாப் டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு
நம்ம வீட்டுல இருந்தா அப்டி சாப்புலா ஃபங்க்ஷன் போனா அப்டி சாப்ட முடியாதுல்ல
அதல்லா ஒன்னுல்லங்க சாப்பிலாங்க ஃபங்ஷன் தானே
நா ஃபங்க்ஷன் போனாலே சாப்டவே மாட்டேங்க
ஏ இல்லைங்க அப்டி ஒரு ஃபங்க்ஷன் போறோ ஃபங்ஷன் எதுக்கு போறது நம்ப காசு கொடுக்குறோ சாப்ட்ரோ அவ்ளோ தா
அது எல்லாரு இருப்பாங்க சாப்டும் போது பாப்பாங்க அது புடிக்காது
சொல்லு தோழி
நீங்க எப்டி
நா நா எப்டினு கேட்டா நா எப்டின்னு கேக்குறீங்ளா
ம் ம்
நா மோஸ்ட்டா ஃபங்க்ஷன்கே போ மாட்டேங்க
ஓ இது நல்ல ஐடியா
ம் பங்ஷன் பக்கமே போ மாட்டே எங்க வீட்டுல வந்து அ ஃபங்க்ஷன் எது வச்சாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாரி ஒரு பங்க்ஷன் வச்சிருக்காங்கன் கூட எனக்கு நியூஸே தெரியாது
நானு மோஸ்ட் ஆஃப் ஆல் போ மாட்டே
ம்
எதாச்சு ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் கசின்ஸ் வந்தா போவே
ஓகேங்க இன்னைக்கு கூட பாருங்க என்னோட ஆ ரொம்ப ரொம்ப
விட்டு விட்டு கேக்குதுங்க
அப்பப்ப என்னோட சின்ன வயசு ஏ கூட படிச்ச பையனோட அண்ணனுக்கு இன்னைக்கு அ ஃபங்ஷன்னு அதுக்கு கூட போகல போகல
அ ஓகே ஓகே
எ வீட்லருந்து ஒரு நியூஸ் வரல ஆனா எ ஃப்ரெ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இன்னைக்கு ஃபங்க்ஷணு வந்துருனாங்க ஆனா எங்க அம்மா நா போறே வக்கே எதுமே என்கிட்ட சொல்லல
ஆனா போனாங்களா
ஆ அவங்க போயிருப்பாங்க ஆனா எது எனக்கே சொல்லல அதனால எனக்கு தெரியாது அத பத்தி ஒரு பஃங்க்ஷன் போனா எப்டி இருக்கணு அதனால தெரியாது நா போகவு இல்ல இது வரைக்கு
ம் நல்லதுதா
ஆமா நீங்க இது வரைக்கு எத்தன பங்க்ஷன் போயிருப்பீங்க
அப்டின்னு சொல்ல முடியாது நெறைய போயிருக்கே
ஓ ஒன் ஆர் டூ பெர்சன்டேஜு நெறையா கரெக்டா
அப்டின்னு இல்ல என்ன சொல்ல இம்பார்ட்டன்ட் பஃங்க்ஷன்னா போவே
ஓ கசின் அவுங்க எல்லா வந்தாங்கனா
ஆ இம்பார்டன் ஃபங்க்ஷன்னா என் ஃபேமிலிக் குள்ளேயே நடந்தா
ம் ம் ம்
இப்ப பக்கத்து வீட்ல நேட்டிவ் ரிலேஷன்ல அப்டிலா வச்சா போமா டா
ம் ம் ம் எப்டிங்க எதுவு டூரிஸ்ட்டு ஸ்கூல்ல எதுவு உங்களுக்கு மெம்மரிஸ் இருக்கா
ஸ்கூல்ல டூருக்கு போயிருக்கே கேரளா வரையு போனே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட
ஆ
கேரளா ஆமா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்போ போனே
பரவா இல்லையேங்க அங்க என்ன பண்ணிக்க எந்த எடோ எப்பிடி
என்ன பண்ணாங்க ஒரு ஃபை ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி இருந்தாங்க
பரவா இல்லையேங்க
அங்கேயே ஜிம்மு ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே இருந்துது
சேரி ஒன்றலா வாங்க அது அப்போ
ஆ ஆம் ஆ இல்ல இல்ல வண்டர்லா வந்து நெக்ஸ்ட் நாள் போனோ
ஓகே
ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பாத்தோ
சேரி
செகண்ட் டே வந்து ஒண்டர்லா போயிட்டோ
சேரி
அதுக்கப்பறோ ட்ரெயினு
ஓகே ஓகே பரவா இல்லையேங்க பட்ஜெட் எவ்வளோங்க கொண்டுனங்க
ஆ பட்ஜெட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் வாங்குனாங்க
ஓகே ஓக நைட் எல்லாத்துக்குமே ஆனா ட்ரெயின் புக் பண்ட்டாங்களா
ஆ ட்ரெயின்தா போயிட்டு வரதுக்கு பர்த்து
சேர் சேர் சேரி அந்த ட்ரெயின்ல போம்போது அந்த ஸ் சவுண்டு் புசு புசு புசு ஒரு மாதிரி சவுண்டு் கேக்குமே அந்த சவுண்ட்லா உங்களுக்கு பிடிக்குமா
நா ட்ரெயின்ல தூங்கவே மாட்டே நா ட்ரெயின்ல வேடிக்க பாத்துக்கிட்டேதா வருவே
ஓ ஓ நைட் நேரம் அப்டி என்ன வேடிக்க பாப்பீங்க லைக்கே ஏதாச்சு கோஷ்ட்டு அந்த மாரி எதுவு வருதுன்னு பாப்பீங்களா
அப்டின்னு இல்ல நைட் நேரமு நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு
ஓ அதனாலயே சும்மா வெளிய பாத்துட்டு வருவீங்க
ம் தூக்கோ வராது சோ அப்டியே வெளிய பாத்துக்கிட்டே வர்றே
ம் இப்போ நீங்க ஒரு டிராக்ல போய்கிட்டு இருக்கீங்க கோய்கிட்டு இருக்கு போது ஆப்போஸிட் ட்ரெயினு ஆ இந்த ட்ராக்ல போற ட்ரெயினோட டபுள் மடங்கு ஸ்பீடா வந்துச்சுன்னா அத எப்டி பேஸ் பண்ணுவீங்க அந்த சவுண்டு சவுண்டே ரொம்ப இருந்துடுச்சு அந்த சவுண்டே நம்மளுக்கு ரொம்ப த்ரில்லா இருக்குமேங்க
ஆமா அத யோசிப்பே என்னடா இவன் இவ்ளோ பொறுமையா ஓட்டுறானே இதுல என்ன
ஓ அப்பறோனா ட்ரெயின் ஓட்ரவுங்களுக்கு கால் பண்ணி இன்னு கொஞ்சோ வேகமா போலானு சொல்ல முடியுமா
ஆ ட்ரெயின் ஓட்டுறவங்க என்ன எங்க அப்பாவா கால் பண்ணி சொல்ல
வா சொல்லலா
ஆ ஆ அப்டியா ஒன்னு இல்ல செயினு பு ச்சி அழுத்தி விட்டுருலா
ஐய்யய்யோ இல்லங்க பைன் போட்டுருவாங்க டி டி ஆர் வருவாரு
டி டி ஆர் ட்ட சொல்லி மெசேஜ் பாஸ் பண்ணிடலால்ல
ஒன்னு பிரச்சன இல்ல இது வந்து இருக்கதுலயே நா உங்களுக்கு அப்புறமா சொல்லி தர்றே
ட்ரெயின்ல எல்லா நெறையா நறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ட்ரெயின்ல
ம் ம்
டெல்லிக்கி போனோ ட்ரெயின்ல
ஏது டெல்லிக்கி போனீங்களா
ஆமா அய்யய்யோ முடியலப்போ ரெண்டு நாள் ட்ரெயின் டிராவல்
அதா நானு சொல்லுறே இந்த ரெண்டு நாள் அதுவு ஹிந்திக்காரங் பையா கேக் கேக் கேக் சமோசா சமோசான்ட்டு வருவாங்களேங்க
அந்த ட்ரெயினே கண்றாவியா இருந்தது
அய்யய்யோ புக் பண்ணிதா போனீங்களா
ஆமா ஆமா புக் பண்ணி பெர்த்து தா அங்க இருக்க ஃபுட்டு சரி இல்ல எதுவுமே நல்லா இல்லா அங்க ஏன்டா போனன்ற மாதிரி பின்னுது லைட்டா
பாவங்க நீங்க ரொம்ப
பட் பிளேசஸ்ல்லா சுத்தி பாக்க ஓகேதா
ம் அது பெஸ்ட்டு இங்க பிளேஸ் சுத்தி பாக்குதவைங்க ட்ரைனு ஒஷ்டுங்க ட்ரைன் ஒஷ்டு பிளைட்ல போயிருக்கலாங்க நீங்க எனக்கு தெரிஞ்சி டக்குனு பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிருக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி போயிருக்கலா நீங்க
டு்வென்ட்டி மெம்பர்ஸ் போனோ
அதுக்கு என்னங்க ஒரு பிளைட்ல ஒரு டக்குனு ஒரு டுவென்டி சீட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிருக்களாங்க போயிட்டு சுத்தி பாத்துட்டு ம் ம் ம் சொல்லிருந்தா ஏங்க நானே ஒரு ஃப்ரீ ஹவர் பிளைட்னாலு தயாரிச்சிருப்பே
அப்படியா எனக்கு தெரியாதே அது
ஆமா எனக்கு எலக்ட்ரிகல் புடிக்கு
ஹலோ
ஆ கேக்குதாங்க
ஆ ஆ நாங் வந்து அங்க அங்க வந்து எவ்ளோ தெரியுமா நாங்க வந்து டென் டேஸ் போனோ
ஓ செரி
ட்ரெயின்ல ஒரு டூ டேஸ் போச்சா அதுக்கப்புறோ அங்க இருந்து ஆக்ரா போயிட்டோ
ஓகே
ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் அப்பறோ இன்னொரு ஒரு கோட்ட அதெல்லா பாத்துட்டு அன்னைக்கி ஈவ்னிங் வந்து எங்களுக்கு அங்கருந்து டெல்லியா டெல்லி ஆமா ஆக்ரால இருந்து டெல்லிக்கு வந்துட்டோ அப்றோ டெல்லில வந்து எதுவு பண்ணல சும்மா டிரெஸ் சேஞ்சு அப்புறோ கொஞ்ச நேரோ சுத்திட்டு
ம்
ஈவ்னிங் வந்து எங்களுக்கு ஒரு வேன் வந்துது பிரைவேட் வேன்
ம்
ஷிம்லா போக அங்க இருந்து குல்லு மணாலி சிம்லா அப்டே போயிட்டோ
சேர் சேர் சேரி இப்போ நீங்க வந்து டெல்லி ஆக்ரா இப்டிதா சொல்றீங்க ஆனா கரெக்டா எக்சாக்டா இப்ப அந்த மாரி இப்போ ஆ நீங்க சொல்ல வேண்டா இந்த கால்ல ஆனா எக்சாக்டா அது எந்த எடோ எந்த தெரு எங்கெல்லா சுத் தி பாத்துருக்குல்ல அந்த பிளேஸ் உங்களுக்கு ஞாபகோ இருக்குமா
ஆ அந்த பிளேஸ் ஆக்ரால வந்து ஆக்ரால வந்து எதுவு இல்ல தாஜ்மஹால் போன
ம்
அப்றோ அக்பர் கோட்ட அப்டின்னு ஒன்னு இருந்தது
ஓகே
அங்க போனோ அவ்வளதா அதுலயே டைம் போயிடுச்சு
ஓகே இப்ப நீங்க தனியா இப்போ அலோனா போனீங்கன்னா கரெக்டா போயிருவீங்களா
ஆ போவே
ஓகே ஓகே கூகுள் மேப் அங்க
அதென்ன ஆட்டோல சொன்னா அவரே போய் எடுத்து விட்ருவாரு
ஓ அப்புடி நீங்க ஓகே ஓகே அந்த கேஸு
எல்லாரு அந்த கேஸ் தான்ப்பா யாருமே அது எப்டிபா சென்னைனா பரவால்ல நா நடந்தே கூட சுத்தலா வடக்கன் ஊர்ல போய் நா என்ன பண்ண முடியு
வடக்கன் ஓ ஹிந்தி பேஸ் சுவாங்க ஹிந்தி பேசுனா வடக்கன் வந்து நம்மள ஃப்ரீயாவே கூட்டு போவா
ஆ அப்பில்லா இல்லங்க நா ஹிந்தில தாங்க பேசின அங்கல்லா
ஓ உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா
ஆ உருது தெரியு சோ அதனால
பரவாயில்லியேங்க மேரா நாம் கியா கை
இப்பதிக்கு வேணா
ஆ கரெக்டுங்க சாரிங்க சாரிங்க
பரவால பரவால நீங்க வேற எங்கயா போயிரிக்கீங்ளா
ஆமா தோழி குற்றாலோ குற்றாலோ கன்னியாகுமரி அந்த மாரி எடத்துக் எல்லா போயிருக்கந் தோழி
கன்னியாகுமாரி நானு போயிருக்கே
போயிருக்கீங்ளா பரவாயில்ல தோழியே
குற்றாலம் போனோ ஒரு வாட்டி குற்றால இல்ல குளிச்ச அங்க பாபாநாச அறிவி இருக்குல்ல
ஆ ஆமா ஆமா நல்லா இருக்
ஆமா அங்க குளிச்சோ குளிச்சிட்டு அங்கந்து கன்னியாகுமாரி ப்படி போனோ வேன்ல
ஆ
ஆ அப்ப என்ன ஆச்சி எங்க அம்மாவு அப்புறோ எங்க அப்பாவுடைய தங்கச்சியோட செயினக்கானு
ஐய்ஐயோ அந்த எங்க பாவனாசம் மேல இருந்து குளிக்கு போதே தண்ணில
கியாரோ எடுத்துட்டாங்க யாரோ எடுத்துட்டாங்க
ஓ அங்க போயா கன்னியாகுமரிலியா
கன்னியாகுமாரில இல்ல பாபனாச அருவில எடுத்தது அவுங்களுக்கு தெரியல
இல்ல இல்ல கண் அது இல்ல பாபசத்ல நீங்க கல்ட்டி வச்சிட்டுதா குளிச்சீங்களா அப்போ
கழ்ட்டி வைக்கல தண்ணியில குடிச்சிட்டு இருக்கு போது யாரோ இது பண்ணி இருக்காங்க அது அந்த தண்ணீல குளிச்சிட்டு இருக்கு போது தெரியலா அவங்களுக்கு
ஆ அதாங்க ஒன்னு யாராச்சு எடுத்துருக்கானு அப்டி இல்லன்னா தண்ணி மேல இந்து வர ஃபோர்ஸ்ல செய்னே போயிருக்கலாங்க
ம்
தண்ணி நம்மளுக்கு மேலந்து